வணக்கம் தோழி
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க தோழி உங்க குடும்பத்துல எல்லாரு எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க தோழி உங்க வீ உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க தோழி
சாப்டாச்சிங்ளா இல்லியே
புரில தோழி
சாப்டீங்லா இல்லையா
இன்னு இல்ல தோழி இனிமேல் தா
ம் நாய்து
சண்டே தான ஆமா பொறுமையா நடக்கு எல்லாமே
எல்லார் வீட்லயு இது பொதுவாய்டுச்சி
ஆமா தோழி ஓய்வு நாள் தோழி அது
ம் நாளதா கெடைக்குது இல்லைங்ளா
ஆமா மத்த நாள்லா காலைலே எந்திச்சி சாப்பாடு ஆஹா இல்ல தோழி ஹவுஸ் ஒயஃப் தா காலைல எந்திச்சி சாப்பாடு கட்டணு வீட்டு வேலைய பாக்கணு கொழந்த எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையெல்லா முடிச்சாதா இவர் கூட உக்கார முடியு இங்க வந்து வே பாப்பா வந்து கொஞ்சோ துரு துருன்னு இருப்பா அவன பாக்கறதுக் கே எனக்கு சரியா இருக்கு அவன விட்டுட்டு வேற எந்த வலையு பாக்க முடியாது அவர் தூங்கும்போது தா குளிக்கவே போனு ஒரு ரெஸ்ட்ரூம் போய்ட்டு வர்றதுக்காட்டியு ஏதாது பத்து வேல பண்ணி வெச்சிருப்பா
ம்
அதுக்கே கொஞ்சோ பயந்து பயந்து பயந்து வேல பாக்க வேண்டியதா இருக்கு தோழி ஞாயிற்றுக்கெழம ஒரு நாள் ஓய்வு கொஞ்சோ கூட தூங்கிட்டு வீட்ல அவங்க இருப் பாங்க அவங்க பாத்துப்பாங்க நம்ம கொஞ்சோ பொறுமையா வேலைய பாக்கலா அப்டின்ட்டு
ஆமா ஆமா கரெக்ட்டு உண்மயான விஷயோ எங்க வீட்ல வந்து அது வந்து மள்ளிக கட அதனால வந்து டெய்லி மாதிரி இருக்கு வேலைக்கு
கண்டிப்பா
நாங்க கொஞ்சோ லேட்டாதா எழுவோ பொறுமையா எழுந்து ச சமச்சு சாப்ட்டுட்டு அவங்க ஒன்பதரைக்கு தா போவாங்க அதுக்குள்ள டிஃபன் செஞ்சுருவோ காலைல டிஃபன் ரெடி ஆய்டு செஞ்சு சாப்டுட்டு அவங்க போய்ட்டாங்கன்னா நாங்கெல்லா பொறுமையா குளிக்கிறது அப்டியே ஒரு பதினொன்னு பன்னெண்டு கிட்ட போய்டு
ஆ
இன்னு இவங்க பாத்தீங்கன்னா இப்போ ஆ ஸ்கூல் வேற ஜாய்ன் இப்பதா
ஆமா
இந்த புக்ஸ் எல்லா குடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா நெறைய புக்ஸ் குடுத்துட்ருக்காங்க
ஆ
நோட்டு மட்டுமே இப்பதா சிக்ஸ் ஆறாவது படிக்குது எங்க பெரிய பொண்ணு அது த்தோ முப்பத்தி நாலு நோட்டு குடுத்துருக்காங்க அவுங்களுக்கு
ஆ புக்குன்னா இப்ப ஃபஸ்ட்டு டர்மு செகண்ட் டர்மு தேர்ட் டர்ம் அப்பிடி தானே தோழி
ஆமா
ஆ மொத்தமா குடுத்துருவாங்க மூணுத்துக்குமே சேத்து
ஆமா
ஆ இப்ப நடுவுல இந்த போர்ஷன் எல்லா கம்மி பண்ணியிருக்கோ அப்டின்னு சொல்ட்டு சொன்னாங்க
ஆ இருக்கலாம் இன்னு எதுவு சொல்லல எங்களுக் கு வந்து அ ஸ்கூல் சைட்ல இருந்து எதுவு சொல்லல
ஆ இல்ல தோழி நா சொல்றது இப்ப இல்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க கொழந்தைங்கலா ரொம்ப படிக்குதுங்க இப்ப அவங்களுக்கெல்லா நம்ம போஷன் கம்மி பண்ணா கொஞ்சோ ரிலாக்ஸா இருக்குங்க இப்பவே அதுங்க பிரஷரோட டென்ஷனோட சுத்துதுங்க அப்படின்ற மாரில்லா நறைய பேரண்ட்ஸ் ஸு டீச்சர்ஸ்ங்களே நெறைய பேர் சொன்னாங்க அதனால போஷன்ல்லா கம்மி பண்ணனு அப்பிடின்னு ஒரு குற்றச்சாட்டு மாரி வச்சாங்க அது கம்மி பண்ணாங்களா இல்லையா அப்டின்றது எனக்கு தெரியல
ம் ம்
அதுனால கேக்குறே
இல்ல எனக்கு தெரிஞ்சு தனியார ஸ்கூல்ல வேணுன்னா நீங்க சொல்ற மாரி கம்மி பண்ணிட்டு இன்னொரு புக்ஸு வேணா புக்கு வேற எதாவது புக் க்கு இப்ப பாத்தீங்கன்னா ஏ ஐ வந்துருச்சு இல்லைங்களா
ஆமா
அந்த ஏ ஐ புக்கு எங்க பெரிய பொண்ணுக்கு குடுத்துருக்காங்க
ஆ ஆ இந்த வருஷத்துல இருந்து அது ஆட் ஆகுதா இல்ல எப்பத்துலருந்தோ இருக்கா
எனக் இல்ல அது வந்து எப்பத்துலிருந்தோ இருக்குற மாரி இருக்கு நாங்க அ அஞ்சாவது வரிக்கு எங்க சின்ன ஸ்கூல்ல ஒண்ணு போட்ருந்தா வீட்டுக்கிட்டியேதா இரு அது ஆமா இப்ப முடிச்ச ஒடனே ஆறாவது போம்போது வேற ஸ்கூலு இல்லீங்களா அது
அ மெட்ரிக்கு ஸ்கூல்ல போட்டிருப்பீங்க
ம் அதுல வந்து ஏ ஐ வந்து புக்கு குடுத்துருக்காங்க சும்மா சின்னதா அந்த ஆறாது ஆறாம் வகுப்பு படிக்கிற பசங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுமோ அத குடுத்துருக்காங்க ஆனா வந்து அதே ஸ்கூல்ல ஊ நாலாவது படிக்கிற பொண்ணுக்கு புக்கு குடுத்துருக்காங்கன்றத நா கேள்விப்பட்டே
ஆ
ஆ அது மாதிரி ரெண்டாவது படிக்கிற பையனுக்கு குடுத்துருக்காங்கன்றத கேள்விப்பட்டே அதுதா அவுங்களுடைய கெப்பாசிட்டி எவ்ளோ அவங்களுடைய தகுதி என்ன அப்பிடின்றத பாத்து கொஞ்சோ கம்மியா குடுத்துருப்பாங்க
அ அ அதுல எந்த மாதிரியானது இதுவுல்லா குடுத்துருக்காங்க தோழி படிப்பு சம்பந்தப்பட்டது குடுத்துருக்காங்களா இல்ல ஜென்ரலா குடுத்துருக்காங்களா இல்ல எப்டி சொல்றது வாழ்க்கைக்கு ஒதவுரா மாரி குடுத்துருக்காங்களா
அய்யோ நானு வந்து புக்கு வந்து இப்பதா குடுத்தாங்க ஒரு சனி இந்த வெள்ளிக்கெழமதா குடுத்தாங்க
ஆ
புக்கு உக்காந்து ப்ரவுன் சீட் போட்டு குடுக்க அதுக்கு அட்ட போட்டு கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க இன்னு அதுக்கு வக்காரல அது வக்காரும் போதுதான் அது எப்படி இருக்குன்றத வந்து நாங்க பாத்து அத ஆ ஏன்னா நான் பாக்காம உங்ககிட்ட அதுல என்ன இருக்குன்றத சொல்ல முடியாது இல்லைங்களா ஆ இப்ப அதுல எதா பாத்துருக்குன்னா இந்த மாதிரி இருக்குங்க பரவால்ல
உதவுற மாரி இருக்கு பசங்க தெரிஞ்சிக்கிற மாரி இருக்கு இது நாம நம்மளே சொல்லி கொடுத்தாலு அவுங்களுக்கு ஏத்துக்க மாட்டாங்க அதுவே அவுங்க பாட புக் த்துல புத்தகத்துல இருந்தா அவங்க கண்டிப்பா அத ஏத்துப்பாங்க
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் இப்போ இன்னும் நான் வந்து அத ஓபன் பண்ணி பாக்கல அது தெறந்து பாத்தாதான் அது எப்படி இருக்கு நீங்க சொ நீங்க கேட்டீங்கள இப்போ ஆ அவங்களுக்கு புரிஞ்சியிருக்
படிப் ஆ படிப்பு சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கா இல்ல வாழ்க்கை உதவுற மாதிரி இருக்கா இல்ல பொதுவா
பொதுவா ஆ நீங்க கேக்கறது நீங்க கேக்கறது கரெக்ட் தான் அந்த மாதிரி இருக்கு ருக்கான்றத வந்து நானு பாக்கணும் நீங்க வந்து அ அந்த அட்ட போடும் போது வக்காந்து கொஞ்சோ நேரோ பார்த்தன்னாதா ஓகே ஜென்ரலா இருக்கா இல்ல அந்த படிப்புக்கு மட்டுமே தேவையானது ஏ ஐ வச்சு நா அவுங்க என்னென்னல்லாம் பண்ணலாம் அப்பிடின்றது இருக்கா
ஆ
அப்டின்னு சொல்லிட்டு பா பாக்கணு நீங்க சொன்னப்றம்மா தான் அத வக்காந்து பாக்கணு மத்த புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சோசியலும் சயின்ஸும் பாத்தே அறிவியல் சமூக அறிவியல் வந்து பார்த்தே அது நார்மலா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எப்டி
ஆ இப்ப ஆனா என்ன ஒண்ணுன்னா தோழி இப்ப நம்ம நைன்த் டென்த்துல படிச்சிருப்போம் ஒரு பாடோ அது வந்து இப்ப சிக்ஸ்த்து செவன்த் எய்ட்த்லயே குடுத்துட்டாங்க இப்ப நம்ப வந்து எப்டி சொல்றது ப பத்தாவது படிக்கும்போதுதான் ஒரு சச்சின பத்தி ஒரு எஸ் ஏ படி ச்சிருக்கோ வைச்சிக்கோங்க ஆனா அது சிக்ஸ் க்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற புத் புக்ல இருக்கு தோழி நம்ம பத்தாவதுக்கு உதவன் ன பாட புத்தகோ அவங்களுக்கு சிக்ஸ்த்லே கொடுத்துற்றாங்க அப்ப அவங்களுக்கு பத்து பத்தாவதுக்கு எந்த அளவுக்கான பாடத்த குடுப்பாங்க பாருங்க
அந்து இது புதுசாவே எடுத்துட்டு வராங்க புதுசாவே அவங்க குடுக் புதுசா வரட்டு இப்ப நம்ம பத்தாவதுல தான் சச்சின் படிச்சோம் நீங்க கரெக் கரெக்டா சொல்றீங்க இப்ப சச்சின் இருக்கா இல்லன்னு தெர்ல அதுக்கப்புறோ யார விஜய் பத்தி வந்து
அதுதான் அதுதான் அதுதான் நம்ப படிச் படிச்சதெல்லாம் கொண்டு வந்து முன்னாடி போட்டுட்டு இப்ப இவங்
ஆமா கொண்டு வந்திருக்காங்க நல்ல விஷயோ வேற ஒண்ணுல்ல இப்ப நம்ம படி படிச்சது பழசு இப்ப இவுங்களுக்கு இப்ப இந்த
இக்காலகட்டத்துல என்ன நடக்குதோ என்ன வருதோ அதெல்லாம் இவுங்களுக்கு இப்ப அதாவது வந்து அப்பெல்லா வந்து வொலகத்துல என்ன நடக்குதோ அதாவது ஆதி காலத்துல என்ன நடக்குது இப்ப நம்மளாம் க இந்த கல்லு மூட்டி நெருப்பு வந்துச்சி இந்த மாதிரி படிச்சிருப்போ ஷோசியல்ல ஆனா நமக்கு வந்து ஆதி காலத்துல என்ன நடந்துச்சோ அதுதா புக்கா வந்துச்சி ஆனா இப்ப இருக்க பிப் பிள்ளைங்களுக்கு இப் இப்ப என்ன நடக்குது நான் நேத்து என்ன நியூஸ்ல வந்துச்சி அது இன்னைக்கு இந்த புக்ல இருக்கு அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க
ஆ
அப்ப அந்த கொழந்தைங்களுக்கு என்னயிடுது இப்ப நடக்கிற நாட்டு நடப்புல நடக்கறது இவங்க சொல்லி கொடுக்கறது எல்லாமே மைண்ட்ல ஏறிருது
ஆமா இன்னொன்னு வந்து நம்ம வந்து நம்ம நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பெற்றோர் சைடுல வந்து டெய்லி வந்து நம்ம நியூஸ் பாக்க வைக்குனு
கண்டிப்பா
புள்ளைகலு ஒன்னு கத்துக்கிட்டு ஓ இந்த உலகத்துல இப்டி நடக்குதா அப்டின்னு தெரிஞ்சுக்கணுகின்றதுக்காகதா நம்ம பிள்ளைங்க நம்மதா வளர்த்தாங்கணு புக்ஸ்சு கொடுக்குறாங்க
பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு இருக் குதோ இல்லையோ நாட்டு நடப்புல இன்னைக்கு என்ன நடந்துச்சு நேத்து என்ன நடந்துச்சுன்னுறதா தெரியப்படுத்துறது ரொம்ப முக் கியமான விஷயம் ஏன்னா எங்கங்க என்னென்ன நடக்குதுன்றது நமக்கே தெரியாது நம்ம அதே தெருவுலதா இருப்போ நம்ம தெருவுல ஒரு விஷயம் நடந்திருக்கோ நமக்கே தெரியாது அது நாலு பேர் பேசி நமக்கு ஒரு ஒரு வாரோ கழிச்சு தெரிய வரு நம்ம அந்த அளவுக்கு கொஞ்சோ தத்தியா நம்ம உண்டு நம்ம வேல உண்டுன்னு இருந்திருப்போ ஆனா நம்ப புள்ளைங்க அந்த மாரி இருக்கக்க கூடாது இப்ப நம்ம இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ்ல ஒன்னு பாத்தோம்னா இப்ப மிஸ்ஸு ஒண்ணு சொல்லும் போது இப்ப நம்ப புள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதுங்க சடனா எழுந்தருச்சுருச்சு இருந்து அந்த இடத்துல ஆன்சர் பண்ணுங்க மார்னிங் நா நியூஸ்ல இந்த மாரி பாத்தேன் மேம் இந்த மாரி நடந்துச்சி அப்படின்னு ன்றா மாரி அதனால ஆ தெரியப்படுத்துறது மிக் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க டெய் டெய்லி நியூஸ் போட்டு பசங்களுக்கு தெரியப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயோ
ஆமா இன்னொன்னு நாம்மலு வந்து அந்த இப்ப குடுத்துருக்கிற புக்க பாக்கறதுக்கு நமக்கும் ஒரு வாய்ப்புன்னு சொல்லுவே இந்த மாரி இருக்கு நம்ம படிக்கும் போதுல இல்லையே இப்டி இருக்கே பரவாயில்லையே அப்டின்னு ஒரு டெம்க்கு ஒரு புக் புக்குதான தராங்க
ஆ ஆ
அதனால ஓ இந்த மாரி இருக்கா பசங்களுக்கு இப்டியெல்லா இருக்கா ஆ அத வந்து நம்மளும் பா இப்ப அவுங்க கேக்குற கொஸ்டின்ஸ் எல்லா பாத்தீங்கன்னா புதுசா இருக்கற மாரி இருக்கு
ஆ
அதல்லா வந்து ஏதோ ஒரு லசனுக்கு ஒரு பார்ட்டு இருக்கு அவ்ளோதா ஒரு ஆ என்ன சொல்றது ஆ அந்த நம்ம ஹா இதயயெல்லா வரையு போது ஒரு லெசனுக்கு அந்த ஒரு இதயம் இருக்கு
ஆ
அந்த மாரி இருக்கு இப்ப நெறையா இருக்கு புதுசா இருக்கு ஆனா நம்மளு அதனால நம்ம நெறையா கத்துக்கற மாதிரி இருக்குங்க எனக் கோனவோ அவங்களுக்கு நம்ம சொல்லி் கொடுக்குறோ இல்லைங்களா
ஆ ஆ ஆ
கேக்குறதுனால நம்மளு ஏதாவது அவுங் அவுங்க கிட்ட கத்துக்கற மாதிரி இருக்கு இது ஒரு நல்ல விஷயம்தா எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோ ஆ வீட்ல இருக்கிறதுனால இது
ஆ அ அதுவே நம்ப எதையுமே பாக்காம டூசனுக்கு அனுப்பி இருந்தோ நினச்சிகோங்களே அதுவும் நமக்கு தெரியாது நீ டூசனுக்கு போறியா படி ச்சிட்டு வறியா எனக்கு என்ன வந்துச்சு படிச்சிட்டியா ஆ டைரிய எடுத்துட்டு வா சைன் போட்றே அவ்ளதா முடிஞ்சு போச்சு நம்ப உக்கார வச்சு நம்ப புள்ளைங்கள இன்னிக்கு என்ன நடந்துச்சு இந்த இன்னிக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத் தாங்களா உனக்கு எது புரியல புரிஞ்சது இதுல இருக்கறதெல்லா இன்னிக்கு படிச்சுடு இன்னிக்கு நடத்துத இன்னிக்கே படிச்சுட்டா அது உனக்கு பரிச்ச வைக்கும் போது ரொம்ப உதவியா இருக்கும் அந்த நேரத்துல உட்கான்ச்சு அதுங்க மண்டையில ஏத்திக்கினு ஐய்யோ பரீட்சை வேற வந்துட்ச்சு அந்த பயத்துல இருக்குங்களா இதுங்க படிக்குங்ளா அ டெய்லியு அந்தன் இன்னிக்கு நடந் நடத்தர பாடத்த இன்னிக்கே படிச்சு அன்னைக்கே டெஸ்ட் எழுதிடுச்சிங்கன்னா அதுங்க மைண்ட்ல கண்டிப் பா அது நின்னுடும் திரும்ப அதுங்க ஓரல் மட் டும் பண்ணா போதும் அவங்களுக்கு பரிச்ச டைம்ல ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ளுக்கும் கொஞ்சோ ரிலாக்ஸா இருக்கும் நம் பசங்க தா படிச்சிடுச்சே அ நம்ப ஏன் பய்பட்ணும் அப்டின்ட்டு அதனால பசங்க ஸ்கூல் உட்டு வந்தா அதுங்களுக்கு வயித்துக்கு என்ன தேவையோ அத குடுத்து கை கால் முஞ்சு கழுவி யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணி அதுங்கள கொஞ்சோ ஃப்ரீயா இருக்க விட்டுட்டு ஆறு மணிக்கு உக்காஞ்சா கூட பரவால்ல ஆறு மணிக்கு உக்காஞ்சி இன்னிக்கு என்னம்மா ஹோம் ஒர்க் இருக்கு அதெல்லா கொஞ்சோ எழுதுமா நா அதகாட்டி நைட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டு வந்தட்றே அதங்காட்டி இவ ரெடி பண்ணிட்டு வன்ட்டா அதுக்கப்பறோ இன்னிக்கு இது படி க்கலாமாமா இது சொல்லி குடுத்தாங்களா இன்னிக்கி என்னா பாடம் நடத்துனாங்க இதுல எது புரிஞ்சுச்சி புரியல எல்லாமே புரிஞ்சிச்சா உனக்கு புரிஞ்சிச்சா எனக்கும் கொஞ்சோ சொல்லி்குடு அப்பதா நம்ப வந்து அதுங்களுக்கு தெரியாதத சொல்லிக் குடுக்கும் போது நமக்கும் கொஞ்சோ ஈஸியா இருக்கும் அப்டியும் டைம் இருந்து ச்சின்னா இல்ல அதுங்க படிக்கும் போதோ இல்ல ஹோம் ஓர்க் எழுதும் போதோ நம்ப வேற ஒரு புக்கு அதுங்க சப்ஜெக்ட் புக்க வேற ஒரு புக் க எடுத்து படிச்சி அ நம்ம கொஞ்சோ புரிஞ்சுக்கிட்டோனா அதுங்களுக்கு சொல்லி் குடுக்கறதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும் அதனால ஸ் ஸ்கூலுக்கு போதுங்க டியூஷனுக்கு போதுங்க ஏதோ படி க்குதுங்கன்னு உக்காரட்டும் படிக்கிட்டும் உட்றக்கூடாது நம்ப புள்ளைங்கள நம்ப உக்கார வச்சு படிக்க வச்சதா அதுங்க படிக்குங்க அ அதனால நம்மக் அதுங்க பரீச்ச டைம்ல கஷ்டப்படுதுங்க ஃபெயில் ஆயிடுச்சுங்க நம்ம திட்டுறோ அடிக்கிறோ ஏதோ ஒண்ணு பண்ணிகிச்சுங்கன்னா அது நம்ம மேலதா தப்பு அவங்க மேல தப்பு இல்ல
அம்பளி நன்றி தோழி
ஓகே தோழி அ பேஸ்லா தோழி
ம்